கேட்குதுங்களா
அ சொல்லுங்க தோழி வணக் வணக்கம் தோழி
அ வணக்கம் ம் நல்லமா இருக்கேன் நீங்க நல்லமா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன் தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா தோழி
ம் எல்லா நல்லா இருக்காங்க தோழி அங்க வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
ஆன் எல்லாரும் நல்லா இருக்காங்க தோழி
ம் செரிங்க தோழி இப்ப என்ன பேசலாம்
அன்னக்கி அ கடந்த வாரம் நான் வந்து ஒரு சுற்றுலா சென்றுருந்த தோழி அத பத்தி பேசுவோமா அத பத் தி தகவல பகிர்ந்துக்கலாமா
ஆன் பணி பகிர்ந்துக்கலாம் நாங்களும் சுற்றுலா போயிருதோம் போன வாரத்துக்கு முன்னே வாரம் அது சொல்லாம் அப்டியே
ஆ செரிங்க தோழி செரிங்க தோழி அ கடந்த வார என்னன்னா தோழி நா என்னுடைய தோழி ஒ ஒரு நெருங்கிய தோழி குடும்ப ரெண்டு குடும்பமு சேர்ந்து வந்து திருச்சிக்கு பக்கத்துல புளியஞ்சோலைன்னு ஒரு கிராமோ இருக்கு தோழி அங்க வந்து இயற்கையோட அழகுகள பாதி அங்க இருக்குன்னு சொல்லலா தோழி அருவி மலை காடு ஆ விலங்குகள் பறவைகள் இந்த மாரி எல்லாமே இருந்தது தோழி ஒரு மாரி வேலை பழு அந்தமா குடும்ப சூழ்நிலை இத மாதிரி மன அழுத்த துல இருந்தது அங்க போயிட்டு வந்தது ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியா இருந்தது தோழி வந்து பாத்தீங்கன்னா
ம்
அருவி அருவிலேருந்து தண்ணி வருது அந்த தண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு குளிர்ச்சியா இருந்தது
நம்ம வந்து குளிர் சாதன பெட்டியில ஆமா தோழி ஆமா தோழி அந்த குளிர்சாதன பெட் டில இருந்து நம்ம எடுத்து நம்ம தண்ணி பருகுவோ பாத்தீங்களா அதெல்லா வந் து அது வந்து செயற்கையான முறை இது வந்து அவ்வளவு
ம் ம் பரவாயில்ல அந்த மாரி எடோ எல்லா இருக்குங்களா அங்க திருச்சி பக்கத்துல ஆமா ஆமா உங்களுக்கு கேக்குதுங்களா நல்லா கேக்குது நீங்க டவர் இல்லாத எடத்துல இருப்பீங்க
என்னான்னு தெர்ல தோழி ஆனா நீங்க பேசுறது எனக்கு கேக்குது நல்லா ஆ கேக்குது தோழி
உங்களுக்கது அவசரியலா கெடையாது
எ அ என்னான்னு தெர்ல அப்படியா செரி நீங்க பதில்க் மட்டு குடுத்து துட்டே வாங்க எதுவா இருந்தாலு வந்து கண்டனியூட்டா ஆ ஆமா தோழி ஆமா தோழி அது வந்து துறையூர்லருந்து ஒரு அஞ்சு கிலோமீட் டர் தள்ளி இருக்கு தோழி ஏனா நுழைவாயிலே பாத்தீங்கன்னா ஆ நம்மள வந்து குரங்குகள் தா வரவேற்கும் பாத்தீங்கன்னா தோழி ஆ அங்க நறைய குரங்குகள் தா இருந்தது ம் மற்ற விலங்குகள்ங்கிற பறவைகள் ஓரளவுக்கு இருந்தது தோழி பாத்தீங்கன்னா நாங்க போனது இங்க காலையிலயே ஆறு மணிக்கே நாங்க வந்து எங்களோட டய சொந்த வாகனத்தை எடுத்துட்டு போயிட்டோ தோழி இடையில திருச் சி நெருங்கறதுக்கு கொஞ்ச முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு இயற்கயான ஒரு எடோ இருந்துது அங்க உக்காந்து காலை உணவு எடுத்துகிட்டோ தோழி
ம்
ஆ ஒரு ஒன்பது ஒன்பது முப்பது மணி அளவுல பாத்தீங்கனா துறையூரு போய்டோ அங்கிருந்து ஒரு பத்து நிமிட தொலைவுல வந்து புளியஞ்சோழை போய்டோ
ம்
நாங்கதா முன்னாடியே போறோமோனு நினச்சா எங்களுக்கு முன்னாடியே பாத்தீங்கனா நெறய மக்கள் வந்து வெவ்வேறு ஊர்ல இருந்தெல்லா வந்திருந்தாங்க தோழி
ம் ம்
அந்த இ இன் இப்போ காலநிலைக்கு ஏத்தா மாரி இந்த பழங்கள் கெடக்குல தோழி லிச்சி பழம் நாவல் பழம் மாங்கா மங்குஸ்தான் இந்த மாரி ப பேரிக்கா இப்போ சீசன் ஆரம்பிச்ருச்சு ஆ கால்நிலைக்கு ஏத்தா மாரி அந்த காயும் கெட
ப் ம் ஆமா அந்த மாரிலா இப்போ சீசனு ஆமா ஆமா அந்த மாரி இடங்களலா நல்லாதா இருக்கோ இப்ப ஃப்ரீயா இதுவா இருக்கோ அந்த சுற்றுசூழல்லா நல்லா இருந்த நல்லா இருக்கோ ஆமா ஆமா ஆமா நாங்ளு டூர் போய்ந்தோ கேர்ளா போய்ர்தோ கேகுதுங்ளா உங்களுக் நல்ல அங்கதா நல்லாருக்கோ அப்டி ஆ கேர்ளா நாங்ளோ டூர் போய்ந்தோ கேர்ளா போய்ர்ந்தோ வயநாடு ஆமா ஆமா அங்க ந வயநாட்டுலதா தெச்ச உன்னே நில
ஆமா ஆமா தெரியா நியூஸ் பேப்பர்ல போட் ருந்தாங்க செய்தி தாள்ள படிச்சே தோழி
ஆமா அந்த இடத்துக்குதா‌ போய்ர்தோ அங்க போய் தா கண்ணம்பா கண்ணாடி பா பாலோ நடக்குறோல அது அந்த அந்த எடத் துக் போய்ட்டு தா அதுக்கப்றோ கண்ணாடி பாலதுக்கு போ முடியோ அங்க இந்து நம்ள கூட்னு போத்துக்கு ஜீப்பு அந்த மாரிலா வரு அத கண்ணாடி பாலத்துக்கு கூட்னு போ எட்துக்கு அந்த மார்லா அங்க இருந்சு ஆமா நிறய டீ எஸ்டேட் மாரி அந்த மார்லா இர்துது அந்த ஊர்ல இந்த மார் தா இயற்க இது உலா நல்லா இர்தது அப்டே பச்ச பசேன்னு எங்க பாத்தாலோ இந்த பக்க டி எஸ்டேட்டு இந்த பக்க டி எஸ்டேட்டு அந்த மாரிதா நல்லா இர்துது அது அந்த ஊரு ஆ அதுக்கப்றோ ஆவ் வ வரும்போது நாங்க வருபோது காட்டு வலியா வந்தோ நெறைய யான ஆமா நெறைய யானங்கலா பக்கத்து பக்கத்லேயே இருந்சு யான வந்து ரோட்லியே இர்துது அப்றோ நெறய மானுங்க இருக்கு கரடி இருந்சு எல்லாமே நேர்லே பாத்தோ அப்றோ போம்போதோ பந்திப்பூர்னு ஒரு ஊர் இர்துது கர்நாடகா சைட் போனோ அந்த பக்கமோ நல்லா ஃபுல்லா கா காட்டு யான புலி அந்த மாரிதா ஆனா புலியலா பாக்கல யான மட்டு நெறய பாத்தோ
அப்டியா தோழி செரிங்க செரிங்க தோழி நீங்க அங்க நாங்க வந்து போன வருடோ வந்து அதற்கு கு முன்ன முந்தின வருடோ வந்து மூ மூணாறு சொல்லுவோலா தோலி அங்க வந்ருந்தோ அங்க வந்து யானை மலைன்னா யானை மலை அடிவாரோன்னு சொல்லி அங்க வந்து கூட்டோ கூட்டமா யானைகள் வந்து தண்ணீர் குடிச்சிட்டு இருந்துச்சு அது யானைக்குனே தனியா ஒரு மு முகாம் மாரி இருந்தது அங்க யானய பாத்தோ அப்றோ காட்டெருமை பாத்தோ தோழி அவ்ளோதா அங்க பாத்தது வந்து நா
நாங்க வந்து நாங்க வர வலில வந்து ஒரு அப்பா யான அம்மா யான குட்டி யான மூணோ ஒரே எத்துல ரோட்லியே நின்னுன்சு
பரவாலெயே பரவாலயே தோழி நல்ல விஷ்யத்த தா கொடும்ப ஒரு கொடும்பத்தேயே பாத்துருக்றீங்க ஆ
பக்கவே ரோடு பக்கமே ரோட் லெ வந்து குட்டி யான வந்து ரோட்ல வந்துந்ச்சி அவுங்க அம்மாவும் அப்பாவு கொஞ்ஜோ காட்டு ரொம் ரொம்ப உள்ளல்ல கொஞ்ஜோ உள்ள
அப்படியா தோழி
ம் அந்த மாரி கிட்டயே பாத்தோ அதெல்லா
ம் ம் ம்
குட்டி இது வந்து ரோடு க்ராஸ் பன்னதுக்காக நின்னுஞ்சி குட்டி யான
அ ஒ அ அதுக்கு நீங்க எதாவ்து உணவு அளித்தீங்ளா
இல்ல யானைக் வந்து பயொ இல்லாங்கல்லக எதுக் கையெல்லா வெடி அந்த மாரி அதனால அந்த மாரி எல்லா கையெல்லா வெளிய உடக்கூடாது உள்ள வுடக் கூடாதுன் வாங்க அதனால அங்க இது பண்ல ஆமா ஆமா
பின்னாடி அது நம்மளுக்கே வம்பா வந்து அமஞ்சிர்
ஆமா ஆனா பக்கமே கார் பக்கத்ல்யே இருஞ்சு யான ம் ம் கொஞ்சொ நேரோ நின்னே பாத்துர்லா செரி இன்னதா பன்துன்ட்டு அப்றோ நெறைய பேரு அந்த பக்கத்து சைட்ல அந் சைட்ல நெறைய கெளம்பிட்னால
ம் ம் ம் நா அந்த மாரி அதிகமா வந்து ஊட்டி மேட்டுப்பாளயொ இருக்குல தோழி அந்த சைட் பாத்திங்ன்னா நெறைய இருக்கு பாத்திங்ன்னா இந்த மசின குடினு சொல்லுவாங்க ஊட்டிலே ந்து இன்னொரு பாதெ வழியா கீழ எறங்குரவாங்க அது வந்து மசின குடி வழிப்பாதின் சொல்லுவாங்க அந்த வழி பாதையா போனோனா யானை கூட் டம் நெறைய பாக்லா காட்டெரும பாக்கலாம் மான் பாக்கலா அ பாத்திங்கன்னா
இந்த பக்கொ மேட்டூர் சைடுர ஒரு கோயில் போனோ அங்க வந்து மாதேஷ் கிறப் மனன் மல மேலே போனோ
இந்த சென்னிமலை முருகன் சொல்லுவாங்ளே தோழி அதுவா இல்ல அ செரி ஓகே ஓகே ஆ செரிங்க தோழி செரிங்க தோழி சொல்லுங்க தோழி
சைடு அப்போ போம்போது யானைங்ளே அப்டி ஆ அவ்ளோ பெர்சு ந பாத்தே இல்ல அ ரோடு க்ராஸ் பண்துங்க நாங்க போய்ணுக்றோ ரோடு க்ராஸ் பண்துங்கெ எங்ளுக் முன்ன நாங்க பய்ந்து ஒரு பத்து நிம்ஷொ நின்னுட்டு எ ல்லாரு போம்போதுதா போனோ அவ்ளோ பெரிய யான
அ அ அ
அது ஒ
செரிங்க தோழி செ அதானஅந்த மலையா மலை ப்பகுதி பகுதில மட்டுமே தான தோழி அந்த மாரி அவ்ளோ ஒரு உயரமான யானைய பாக்க முடியு வந்து யானையு யானை கூட்டங்ளயு பாக்க முடியு வந்து
ஆமா
நம்ம ஊரு சைடுலா பாத்திங்கன்னா மே ஓரளவுக்கு தா இருக்கு அப்டி அத்
ரோட் க்ராஸ் பண்துக்கா நின்னு தண்ணி குடிக்ருக்காக ரோடு க்ராஸ் பண்துக்கா நின்னுனுக்குது அதுவு நைட்டு ஒரு ரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக்கு தனியா அந்த மார்லா போய்ருக்கொ நல்லாருக்கு ர்க்கிங்ளா நீங்க வேற எந்த ஊரு அந்த மாரி இதுவ் கெல்லா போய்ர்க்கீங்ளா இந்த மாரி
அ போய்ருக்கோ தோழி போய்ருக்கோ தோழி நாங்க வருடொ வருடொ பாத்திங்ன்னா கோடை விடுமுறைக்கி ஏதாவ்து ஒரு ஊருக்கு அல்லது மாநிலத்துக்கு போயி பாத்துட்டு தா வருவோ தோழி சென்ற வருடொ அதுக்கு முந்துன வருடொ கொடைக்கானல் ஒரு வருடொ ஊட் டி மேட்டுப்பாளையொ போய்ருந்தோ தோழி மூணாறு ஒரு வருடொ போய்ருந்தோ குட்
உன்னு நா ஊட்டி தா போன்து இல்ல கொடைக்கானல்லா போயிட்டோ ஊட்டி போந்துல்ல ம்
அ அ ஊட்டி போயிட்டு வாங்க தோழி அது ரொம்ப பாக்கவு மனசுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஏற்ற சூழ்நில வந்த நா இருக்க தோழி வந்து என்ன அந்த சீசன் டையத்ல நம்ம ஆ அந்த பருவகாலநிலைக்கு ஏத்தா மாறி போயிருந்தோன்னு வச்சிங்கள நம்மா அந்த இயற்கையோட அந்த குளிர்ந்த காற்று அதெல்லா அனுபவிக்க முடியு கோடை காலத்துல போனனா அந்த கொஞ்சம் கொஞ்சோ குறைவாதா இருக்கு தோழி பாத்தீங்கன்னா
ஆமாம்மா ஆமா
ம் உம் மா
ஊட்டி தா போனதுல மத்த இடத்து ஓரளவு இடத்துக்குலா போயிட் டோ ஓரளவுக்கு கொடைக்கானல போயிட்டோ ஆமா அதுக்கப்ரோ நறைய கோய்ல் எல்லா போயிருக்க திருச்செந்தூரு ராமேஸ்வரோ கும்பகோணோ அந்த மார்லா நறையே
கும்பகோணத்துல எந்தெந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க தோழி ஏனா எனக்கு ஆ சொல்லுங்க தோ ஆ அது சீர்காளி பக்கத்துல இருக்கு வைத்தீஸ்வரன் கோயிலுங்கள்
ஆமா அதுக்கப்ரோ அபிராமி அபிராமி கோயில் கேள்விப்பட்டுறிங்ளாம் அது கும்பகோணமா என்னன் தெர்ல மட்டுல அபிராமி கோயில் வந்துருக்கோ அது மயிலாடுதுறை சைடு தானா அந்த சைடுலா வந்துருக்கு
கொடையூரா அபிராமி கோயில்னு சொல்லுவாங்க தோழி அ அறுபதா கல்யாணம் பண்றதிக் கு ரொம்ப உகந்த கோயில் வந்து அது வந்து ஆ அப்டியா தோழி தரிங்க தோழி சரிங்க தோழி ஆ சரிங்க தோழி கும்பகோணம் சொன்னீங்கனாலே பாத் தீங்கனா அ நவகிரகத்துக்கான கோயில் எல்லாமே இங்கேதா இருக்கு தோழி பாத்தீங்கன்னா கும்பகோணத் ல கும்பகோனம் வந்து இறங்கி ட்டா ஒரே நாள்ல நவகிரக கோயிலையு அழைச்சிட்டு போர்த்துக்கு சிறப்பு பேருந்து வந்து இருக்கு தோழி
ஆ புதன் தலம் போயிந்தோ
ஆ புதன் தன்திருவன் காடு தோழி அது வந்து அ திருவன்காடு இங்க வந்து சாமியோ போணு பூம்புகார் ஆ பக்கத்துலேதா பூம்புகார் இருக்கு தோழி
சியா மாங்கல்லம் போயிருந்தோ
அப்டியா சரிங்க தோழி சரிங்க தோழி இந்த பக்கோ வந்தீங்கன்னா அதா கும்பகோணம்னு வந்துட்டீங்கன் வத்தீங்னா தோழி புல்லா முழுக்க முழுக்க சுற்றுலு அந் த கோயில் மட் டுமே இருக்கு நம்ம உலகத்துல எங்கெல்லா போணும்னு நனைக்கிறோ அத்தன கோயிலையு கும்பகோணத்து பத்தீங்கன்னா பாத் துல்லா பாத்தீங்னா பெருமாள் கோயிலா இருக்கட்டு வைணவமா இருக்கட்டு சைவமா இருக்கட் எல்லா கோயிலுமே இருக்கு சாய்பாபா கோயிலா இருக்கட்டு சர்ச்சி இருக்கு மசூதி இருக் கு யய தெருவுக்கு தெரு கோவில்தா இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோவில் இல்லாம இருக்கவே இருக்காது தோழி பத்
உம் ஆமா ஆமா
தனிப்பட்ட முறையில நீங்க இந்த பக்கோ வந்தீங்கன்னா வாங்க தோழி இங்கதா இருக்கு நம்ம வீடு அ ஆ கண்டிப்பா வாங்க வந்து விவ் பாத்துட்டு போலா பக்கத்திலே நீங்கே இங்கே எங்க ஊரு வந்து நா பொறந்து வளர்ந்தது புல்லா கும்பகோணம் தோழி இப்ப இருக்கறது ந்த வந்து திருவாரூர் தோழித் திருவாரூர் வந்து தியாகராஜ சுவாமிக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்சு தேரு ஆழி தேருன்னு சொல்லுவாங்க தோழி அந்த ஆழித்தேரு வந்து உலகத்திலேயே ஆசிய கண்டத்திலேயே இங்கே மட்டுந்தா இருக்கு தோழி வந்து நூறு அடிக்கு மேலருக்கு அந்த தேர் பாத்தீங்ன்னா தோழி இப்பதா முடிஞ் சு ஒஅந்த தேர் திருவிழா பாத்தீங்கன்னா உலகத்துல்ல உள்ள சிவனடியார்கள் வந்து அவ்ளோ பேரு வந்து அ அது வந்து சாமி கும்பிட்டுட்டு போவாங்க தோழி ரொம்ப விசேஷமா இருக்கு இப்ப அது முடிஞ்சி தெப்பத்திருவிழாவு நடந்தது தோழி பாத்தீங்கன்னா தேர் முடிஞ்சாலே அடுத்து தெப் பந்தா அந்த தெப்பம் மூன்று நாள் நடந்தது தோழி
ஆம்மா ஆம்மா நாங்க போனோ போன அ வருஷோ வந்து திருச் சி ஃபுல்லா கோயில் பாத்தோ
அப்பிடியா தோழி
ஆமா உச்சி பிள்ளையார்க் கோயில் தவிர மதுர திருச்சி எல்லா கோயில பாத்துட்டோ
அ திருச்சி ஸ்ரீரங்கோ திருவானைக்காவல் சமயபுரம் அ